நல்லா இருக்கீங்களா தோழி வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா தோழி தொல் தோழி தேநீர் அறிந்தீர்களா தோழி கேக்குதுங்ளா தோழி தோழி தேநீர் அருந்து விட்டீர்களா ஆஹ் கேக்குதுங்ளா தோழி தேநீர்லா அறிந்து விட்டீர்களா தோழி
இது
கேக்குதுங்களா தோழி தேநீர் அருந்து விட்டீர்களா சொல்லுங்க தோழி
ஆஹ் அங்க மாதிரி் அந்த பேச கவனமா பேசலா இந்த மாதிரி கேட்காததுக்கெல்லாமே எந்த பிரச்சனையு இல்ல
ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உறவினர்கள்டையுமே பாத்து பேச வேண்டியதா இருக்கு தோழி நம்ம ஒண்ணு சொன்னாக்கா அவங்க ஒண்ணு புரிஞ்சிட்டு வேற மாரி எடுக்கு எடுத்துக்கிறாங்க தோழி கேக்குது தோழி சொல்லுங்க ஆஹ் இல்ல தோழி இப்ப நம்ம உறவினர்கள் மட்டுமே பாத்து பேச வேண்டிதா இருக்கு நம்ம ஒன்னு சொன்னா அவுங்க வேற விதத்துல புரிஞ்சிக்கிட்டு அத இன்னொருத்தங்கள்ட பகிரும் போது வேற மாரி போகுது தோழி அது பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி திரும்பி நம்மள்ட்டயே வந்து காதுல விழும்போது து நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு என்னடா ஒருத்தங்கள்ட நம்பி சொன்னது இப்டி மாத்தி மாத்தி நம்பள்டயே வந்து நிக்கிதேன்னு
அது சரிதான தோழி
இல்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்
இல்ல தோழி இப்ப நம்ம உறவினர்கள்ட எதாது நம்ம பகிரும் ஆஹ் கண்டிப்பா இல்ல இப்ப உறவினர்கள்ட நம்ம பகிரும் போது ஆஹ் இந்த மாரி இருக்கு அப்டின்னு நம்ம ஏதோ ஒரு இது இதுல தா சொல்றோ அவுங்க ஆனா அந்த உறவினர் வந்து வேற ஒருத்தங்கள்கிட்ட சொல்லி அத இதாக்கி அது திரும்பி திரும்பி அங்க நம்மள்டே வந்து முடியு போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கதுல்லையா அது வேற விதமா வந்து நம்ம காதுக்கு விழும்போது து அது ஒரு மாரி கஷ்டமா இருக்குன்னு நா சொல்றே வேற நீங்க அத பத்தி என்ன தோழி நெனைக் கிறீங்க நா எ எ எ
நம்ம வந்து என்னதா உறவினர்ங்களா இருந்தாலும் ஆஹ் எல்லாருமே வந்து என்ன எதிர் பாப்பாங்க அது நம்ம அது வந்து உம் எல்லாரையு அப்டின்னு
இல்ல எல்லாரையு குறிப்பிட்டு நம்ம
சொல்றத பேரு வந்து நம்ம இல்ல இல்ல அதுதா நம்ம வந்து எல்லாரையு அப்டின்னு சொல்றத விட ஒரு சில பேர் என்ன நெனைக்கிறாங்க அப்டின் நா சொல் டா இப்ப உள்ள உ சூழ்நிலைக்கு அவன் வந்து நல்லா இரு ருக்கறானா எப் பயு அவ நல்லா இருக்கறா அப்டின்னு சொல்லி ஆச்சரியம்தா படுறாங்க தவிற அவன் நல்லா இருக்கட்டும் ஏதோ அவ கஷ்டப்பட்டான் இவ இப்ப நல்லா இரு றா நல்லா இருக்கட்டு அப்டின்னு நெனைக்கக்கூடிய மனப்ப மனப்பான்மை மன பக்குவம் அப்டிங்கறது வந்து இப்போதிக்கு நெறைய பேருட்ட இல்ல
கண்டிப்பா தோழி அந்த மாரி இல்லவே இல்ல
ஆமா அதாவது நம்ம வ நம்ம என்ன கஷ்ட போட்டு ஒரு வேலைக்கு போறோ அப்படின்னு டுத்துக்கிட்டா கூட அந்த வேலைக்கு போயிட்டு வரதுக்குன்னா படக்கூடிய கஷ்ட டம் அப்படின்றது அ போயிட்டு வரவங்கல கேட்ட தா தெரியு இந்த வேலைக்கு என்ன கஷ்டம் போயிட்டு போயிட்டு வர அப்படின்றறது அவங்க போனவங்களுக் கேட்டாதா தெரியு போய்ட்டு நம்ம தூரமா நின்னு பார்த் றவங்க வந்துட்டு ஆம்மா தானே ஆ நல்லா இருக்குங்க நல்லா இருக்கறா சந்தோஷமா இருக்கறா ஆ அதாவது சாம் சந்தோஷமா இருக்கிறா அப்படின்றத காட்டிலும் அவ எ எப்படி இந்தளவுக்கு இருக்கிறா அவனால எப்படி இந்தளவுக்கு இருக்க முடியுது அப்டின்னு றத வந்து ஆ ஆ ஆராய்ச்சி பண்ற ஒரு சூழ்நிலை தா இப்ப வந்து நெறைய பேரு வந்
கண்டிப்பா தோழி நா என்ன சொல்றே தோழி உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நீங்க என்னயே எடுத்துக் க்கோங்க தோழி நா மின்னாடி வேலைக்கு போயிட்டுருந்தே தோழி இப் இப்பதா தோழி நா போறதில்ல இப்போ பாத்தீங்கன்னா தோளி நார்மலா ஒரு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம இதெல்லாமேன இதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டே தோளி இதெல்லா முன்னாடி எடுத்துக்க வச்சது அப்படிதா தோளி இருக்கு அதெல்லாம் போட்டுட்டு போனா கூட வேலைக்கு போற எப்படி பயங்கரமா டிரஸ் பண்ணிட்டு போறாங்க ம்ச் மொதகொண்டு எல்லா இது பண்ணுவாங்க அதல்லா நம்ம மனசுக்கு பாக்க கஷ்டமா இரு இதுதா உங்களோட வேலையா உங்களுக்குன்னு ஒரு வேலை இல்லையா உங்களோடய குடும்பத்தை பாக்க மாட்டிங்களா உட்காந்துக்கிட்டு நீங்க நா என்ன போட்டுட்டு போகிறே கொல்கிறே இந்த மாதிரி சொல்கிறது தா வேலையான்லாம் எனக்கு தோணும் இதை விட்டு தான் வேறு வே எவ்வளவோ வேலை இருக்குது தோளி நம்ம கஷ்டப்படுறது நமக்கு தா தெரியு
ஆமா அதாவது நமக்கு அதாவது நமக்கு நேரா ஒண்ணு பேசுவாங்க ஆ முதுகுக்கு நேர வந்து இவனா ரொம்ப கஷ்டப்பறா ரொம்ப நல்லதா அப்டின்னு சொல்லி பேசக்கூடியவர் இருக்காங்க அதுவே முகத்து ங்கின் அப்டின் பாத்தீங்க அப் அப்டின்னா வந்து இந்த கு ஏறத்தாழ கொ ஏறத்தாழ நிறைய மனிதர்களிடமே இந்த இயல்பான சூழ்நிலை இருக்கு குன் தா நா நெனைக்கிறே நம்மகிட்ட கொஞ்ச பேசுறாங்க ஆ தனியா போயி து அவங்க ஒரு செய்திய பேஸ் றாங்க அதாவது அவனுக்கு எப்டிங்க அவ்ளோ காஸ் வந்து சு அவெ எப்டி அவெ சம்பாதிக்கிறா அவெ ஏதோ பண் றா அதாது அவங்க வந்து படுற கஷ்டம் போற ஒரு நார்மலா ஒரு தள்ளு வண்டி வச்சு தரவங்களுக்கு போய் கேட்டாதா அந்த தள்ளுவண்டில எவ்ளோ பிரச் ச்சனைக்கு வருது அப்டின்றத அவங்களுக்கு தெரியு எவ்ளோ பேர் குடிக்கிறவங்க வருவ கெட்டவங்க வருவாங் அப்டி இருக்கும்பொழுது அவங்களுக்கு அங்க போய் என்ன பிரச்சன என்னன்ன மாரியான பிரச்சனைகள அவங்க பாக்குறாங்க அப்டின்றது அவங்களுக்கு தெரியும் ஆனா நம்ம தூ பாக்கக்கூடியவங்களுக்கு வந்து அங்க என்ன பிரச்சன அப்படின்றது தெரியாது அவங்க ஒரே அவன் தானே அவ தள்ளு வண்டி வச்சுட்டு நல்லா சம்பாதிக்கிறா அவெ வந்து பையனா ஒரு அ ஒரு செயல்பாட்டுல இருப்பா அவெ நல்லவெ கெடையாது து அப்டின்னு நம்மள பத்தி வெளியிடங்கள்ல நம்ம தப்பான ஒரு நோக் கண்ணோட் த்துக்கு கொண்டு வந்துருவாங்க அனால வந்து நம்ம மல்ட்ட என்ன சொல்லுவாங்க அப்டினா நீ ஏ இவ்ளோ கஷ் கஷ்டப்பட்ற வந்து எனக்கு அப்பவே நீ கஷ்டப்பட்ற அப்டினு எனக்கு தெரியு அப்டின் ன்னு நம்மகிட்ட வந்து ஒரு செய்திய சொல்லுவாங்க அதனால இயல்பா வந்து ஆ நெறைய மனிதர்களிட்ட வந்து இந்த இயல்பான ஒரு குணம் அப்டிங்கறது வந்து நா வந்து பாத்தது தோழி அ நா வந்து என்னோட ம் நறைய விஷ்யங்கள நா வந்து பார்த்தது இல்ல முன்னாடி உள்ள ஒரு
இல்ல எனக்கு என்னன்னா தோழி கஷ்டப்பட்டு சம்பாரிக் க்றோ கொள்றோ அது எதக்காக நல்லா சாப்ட்டுட்டு ஒழுங்கா இருக்கணுன் தான தோழி என்ன எதுக்கு சம்பாரிக்கிறோ சாப்புட்டு ஒழுங்கா இருக்கணும் மருத்துவ செலவுக்குலா தேவைப்படும் யார் நீ வந்து து வந்து நிக்க முடியாது மருத்துவ செலவுக்கு அதுக்காக தா மெயினா வந்து நம்ம வேலைக்கு போறோ நல்லபடியா இருக்கணுன்னு அதுல வந்து செல கேக்குதுங்களா தோழி அதுல வந்து நம்ம வேலைய பாத் து கொ நிண்டு நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ கொஞ்சோ கொஞ்சமா சேத்து வச்சி ஏதாவது ஒரு பொருள் வாங்குனா கூட வந்து அதுக்குமே ம் பரவால்லயே எல்லா வாங்குறீங்க கொள்றீங்க அப்பறோ என்ன உங்களுக்கு அப் பிட்லாம் சொல்லம்போது நமக்கு ஒரு மார் ரி மனசு கஷ்டமா இருக்கு சொல்றவங்க ஈசியா சொல்லிட்டு போயிட்றாங்க ஆனா அந்த காச அந்த ஐநூறுவாய இருந்தாலு மாசோ மாதம் சேத்து வச்சி வாங்கறதுக்கா நம்ப எவ்ளோ கஷ்டப்பட்ருப் போனாவா நமக்கு தான தோழி தெரியும்
ஆமா எப்டியு ஆ இப்பிடி சொல் அப்பிடி சொல்றப்ப பாத்தீங்கன்னா உண்மையான விஷ்யோ தா என்னன்னா இப்ப ஒரு வேல பாக்குறோ அப்டின்னா அதுல வந்து நம் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு இந்த ரெண்டையுமே தாண்டிதா நா அந்த மாரி ஓடணும் நம்ம குடும்பத்துக்காக ஓடணும் நம்ம கொழந்தை ஓடணு அப்டின்னு சொல்லி நம்ம ஓடுறோ ஆனா பாக்குறவங்களோட கண்ணோட்டம் பாத் பாத்தாக்கா ஆ அந்த மாதிரி இருக்க மாட் ஆ அப்டியா அதுதானே அது ஊ அப்டி ஆ அப்டின்ற மாரி சுத்தி வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நெலேல தா மக்கள் இருக்காங்க மக்களுக்கு தெரியுமா ஒரு சில நா வந்து அனைவரையுமே நா சொல்லல ஒரு சில பேருக்கு தெரியும் ஆ வந்து இந்த மாதிரி சூழ்நெல இருக்காங்க வந்து ஆ ஏ தெரியும் ஆனா நம்மளிடம் பேசும்பொழுது அப்டி எதாது சொல்லுவாங்களே நம்மகிட்ட இனிக்க பேசுறாங்கன்னு ஒருத்தகங்கள்ட்ட நம்ம ட்டாங்க அப்படின் சொல்வாங்க இல்லயா அது மாதிரி நல்லா இனிக்கதா பேசறாங்க இன்னொருத்தர்ட்ட போய் அந்த விஷயத்த சொல்லும் பொழுது அது தப்பாதா சொல்றாங்க அதனால அவரு என்ன அப்படி ஒரு அப்டின்றத விட்டுட்டு அ தெரியல
கண்டிப்பா தோழி இப்ப என்னையே எடுத்துக்கோங்களே நா எங்கயாவது வெளில போயிட்டு வந்தா ஒட னே இன்னொருத்தங்க வந்து எங்க வீட்டு தெருலயே பாத்து சொல்லிடுறாங்க தோழி உடனே வந்து எ எங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க இங்க போயிட்டு வந்தயா இத்தனை மணிக்கு போனியாமே எங்க போனே இதெல்லா தேவையில்லாத கே கேள்விகள் தான தோழி நா எங்க போனா உங்களுக்கென்ன நா அப்படி என்ன எங்க போயிட போறே இந்த ஊரவி
அதாவது வந்து யாரும் ஒரு நல்ல அக்கறையெல்லா வந்து நம்ம எங்க போனோ அங்க போன்னு வந்து போனாங்ளே காணாம் போயிட்டாங்ளே அப்டின்ற ஒரு நல்ல அக்கறைல லா யாரு கேக்கறது கெடையாது அப்படி நம் நம்மளுடைய விஷயத்த ஆமா நம்ம விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுல அப்படிங்கறது வந்து அப்படி என்ன உங்களுக்கெல்லா ஆர்வம் இரு இருக்கு அப்படின்றதா எனக்குமே புரில
அதான் தோழி இந்த மாரி எனக்கு கொஞ்ச நாள் நடந்துட்டே இருந்தது தோழி பார்த்தனட அப்புறம் நேரடியாவே கேட்டுவிட்டேன் தோழி நா எங்க போனா என்ன அவங்க எதுக்கு உங்கள்ட்ட வந்து சொல்றாங்க அத எதுக்கு நீங்க வந்து என்கிட்ட கேக்குறீங்க நா எங்க அந்த மாரி நான் என்ன உடை உடுத்துறேன் நான் புது உடைதான் பொழுத கி முடித்துறேன்னு அப்டின் நா ஏதாது சொல்லணுமா இல்ல நா அப்டிதா உடுத்துறேன்னா இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி தான அவங்கவுங்க அவங்கவுங்க வேலைய பாத்தட்டு போவேன் ண்டிதானன் நா ஒரு நாள் பேசிவிட்டேன் தோழி கோவோ வந்து
ஆமா அங்க அப்படிதான் நம்ம வந்து பரவாயில்ல அவங்க நம்மள பத்தி நம்ம மன நோவோம் அப்டின் சொல்லி அவங்க கவலப்படல கவலப்படாமனா அவுங்க வீட்ல நம்மள பத்தி இன்னொருதர்ட்ட பேஸ் சொல்றாங்க அப்டீங்கம் பொழுது அவ் ஒங்க மன நோகுன்றத பத்தி நம்ம
ஆ தில்ல தோழி கண்டிப்பா கண்டிப்பா மின்னாடில்லா கு ட பேசிட்டு கேக்குதுங்களா தோழி மின்னடில்லாங் கூட நம்ம பேசிவிட்டு து ஐயோ அவங்க மனது கஷ்டப்படுமேன் சொல்லிட்டெல்லா நா ரொம்ப யோஸ்ச்சிருக்கேன் தோழி இப்பெல்லாம் பேஸ் நா தா இந்த காலகட்டத்துல ட பேசுறாங்களா ஒடனே நம்ளு திரும்பி ரிபீட் பண்ணாதா நல்லது தோழி இல்லன்னா நம்ப மனசுலேயே வச்சிகிட்டு புழுங்கிட்டு உக்காந்துருக்கோ
அதாவது நம்ம மன ஒரு ஒரு வருவாங்களா ஒரு நா ஒரு ஒரு நபரிடம் வந்து அ நீ போடி அப்டினு சொன்னா அப் அப்டின அப்டின்ற ஒரு வார்த்தை அப்டி நம்ம பயன்படுத்துனோ அப்டின்னா அவங்க மனது எந்த அளவுக்கு அ அதாவது நெருங்கிய தோழியா இருக்கட்டும் அவ அவங்களோட பேச் றதுக்கும் நம்மளுடைய அதாவது நம்முடைய ஆ சொந்தக்காரவங்க அப்டின்னு வரக்கூடிய அவர்களு கிட்ட பேசுற கு நெறைய வித்தியாசம் இருக்கு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியு இந்த மாதிரி பேசுனா அவ மனசு வந்து நோகும் அப்டின்றது தெ தெரிஞ்சியிமே சில பேருடைய அ அதாவது ம் அந்த செயல்பாடு அப்டின்றத வந்து மாத்திக்க மாட் டேங்கிறாங்க அப்டின்னு தா நா நெனைக்கிறே ஏன்னா அவங்க வந்து தொடர் சியா பண்ணன வேல வேலை அதுல வந்து அவ் அதுல ஒரு இ இன்பம் அவங்களுக்கு நம்மளுக் காயப்படுத்தி அவங்க ஒரு சந்தோஷம் அடையிறாங்க அப் டிங்கும் பொழுது அவங்கள காயப்படுத்துறதுல வந்து எந்த ஒரு தவறும் இல்ல ஏன்னா நம்மளவ நம்மள பத்தி கவலப்படாதவங்கள பத்தி நம்ம கவலபடவேண்டிய அவசியம் இல்ல அப்டின்தா நா நெனப்பே ஏன்னா என்னுடைய வந்து என்னுடைய செயல்பாடு அப்டின்னா நம்மள பத்தி கவலபடுறாங்கன்னா நம்ம வந்து அவங்கள பத்தி கவலைப்படணு நம்ம மனசு கவலப்படு நம்ம மனசு நோகு தெரிஞ்சே நம்ம கிட்ட பேசுறவங்கள பத்தி நம்ம வந்து கவல பட வேண்டிய அவ
இல்ல நா என்ன சொல்றே தோழி அவங்கள அவங்களால டக்குன்னு பேசிட முடியுது அதே இது என்னாலயு பேச முடியு ஆனா அவங்க மனது கஷ்டப்படும் அப்டின்னு சொல்லிட்டு தானே தோழி அமை
இல்ல அப்டி நம்ம நெனைக்கிறதுனாலதா தொடர்ச்சியா ஒருத்தர வந்து காயப்படுத்து அப்டின்றது அதோட வலி தெரியாம தா வந்து காயப்படுத்துறாங்க ஒவ்வொருத்தரும் சரி ஆஹ் அதுக்கான சரியான பாடம் நம்ம ஒரு தடவ நம்ம புகுத்திட்டோம் அப்டினதா
ச்ச ஆ ஆமா தோழி அது மட்டோ கரெக்ட்டு தோழி ஒடனே நம்போ குடுக்கறதுதா தோழி நல்லது இல்லனா நம்ப இதையே யோஸ்ச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் தோழி நிறைய பகிரிவோ தோழி நன்றி தோழி
ஆ நன்றி தோழி